தம்பி எப்டிருக்க
நல்லா இருக்கு நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தம்பி சாப்ட்டியா
சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டேன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கு காலேஜ்லாம் சேந்துட்டியா
ஆ காலேஜ் எல்லா சேந்துச்சு மின்னே
ஓகே ஓகே என்ன கரூப் ஜாயின் பண்ணிருக்கீங்க
நான் வந்து பீடெக் ஐடி
சூப்பர் ஐடி ஃபீல்டு நல்ல ஃபீல்டு
ஆமா அயதுதா இப்ப அ இது டிமாண்டா இருக்குது
ஆமா இனமே எப்போதுமே இப்ப எல்லா நம்ம ஏஐ மெட்டா ஏஐன்னு வந்துட்டோம் எல்லாம் ஃபோனு தா சோ நமக்கு சிஸ்டம் தா ஆன்லைன் ஆயிருக்கு எல்லாமே அதனால ஐடி ஃபீல்ட் நல்ல ஃபீல்ட் தா தம்பி எப்டி போயிட்டுக்கு லேடீஸ் எல்லா காலேஜ் ஸாடாட் பண்டாங்கன்னா போக ஆரம்ச்சட்டீங்களா
ஆ போயிட்டு தேட்டு இயர் போய்ட்ருக்கு
வாவ் செம்ம ம் ம்
தேர்ட் ஆ செமஸ்டர் உன்னும் செமஸ்டர் முடிஞ்சிச்சு கரண்ட் பேப்பர் நாளைக்கு முடிஞ்சிடும்
ஓகே
அதுக்குடுத்து அரியர் பதினாறாம் தேதி ஒண்ணு இருபத்தி நாலாம் ஒரு அரியர் இருக்கு
ஆரியர்ல்லாம் வச்சுருக்கீங்களா
ஆ அது கொஞ்ச அரியர் வச்சுந்தேங்க
ம் ம் ம் சரி அதுவும் சீக்கிரமா கிளியர் பண்ணிடுங்க
ஆமா அரியர் கிளியர் பண்றதுக்கு தா இப்ப ஏன்னா தேர்ட் இயர் வந்துச்ச நெக்ஸ்ட் ஃபோர்த் இயர் இன்டன்ஷிப்ன்னு போயிடும்
ஆமா
கேம்பஸ் இன்டர்வியூ இன்டன்ஷிப் ப்ராஜெக்ட்னு போய்டும் இப்ப அரியர் கிளியர் பண்ணாதா கிளியர் பண்ண மாரி
கண்டிப்பா பரவால்ல இந்த ப்ரீ பிளான் எல்லா பண்ணி படிக்றீங்க வெரி நைஸ்
ஆ எங்க தம்பி ஒருத்தர் இருக்கா அவ தா என்ன உற்சாகப்படுத்துறா
ஆ சூப்பர் சூப்பர் ம் அப்றம் எப்டி போய்ட்டுருக்கு காலேஜ் லைஃப்லா என்ஜாய் பண்றீங்களா காலேஜ் லைப்ல
காலேஜ் லைஃப் எல்லாரு என்ஜாய் பண்றாங்க நான் வந்து நம்ப தனியா ஒரு ஆளா தேடனுன்றதுனால நானு அந்த அளவுக்கு எது என்ஜாய் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு ஒன் இயர் டூ இயர் இருந்த
ஆ
ஒரு ஃபர்ஸ்ட் இயரு அது செகண்ட் இயர்ல பாதி அந்த மாரி ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் அந்த பசங்க
ஓகே ஓகே ஒகே ஒகே
அப்டி லவ்ஸ் பண்ணினு
ஓ ம்
அதுக்கடுத்து இப்ப செகண்ட் இயர்ல இருந்து கொஞ்சோ கோவில்கெல்லா வந்து
ம்
அதஅதெல்லா மாறி கொஞ்சோ கடவுள்க்காக மாறி
வெரி நைஸ் வெ நைஸ் எப்டி போச்சு உங்க லவ் ஸ்டோரி இல்லா பின்ன பிரேக்ப் அப் பண்ட்டீங்களா
லவ் ஸ்டோரினா அது ஒரு ஒன் டே லவ்வாருக்கு
ஒன் டே லவ் வா இது என்ன புதுசா இருக்கே
பாத்தே புடிச்சிச்சு நெக்ஸ்ட்டு அது வேணாம்னு தோணிச்சி விட்டுட்டே அவ்ளோ
ஓ ஒரே நாளே பாத்து ஒரே நாளே ப்ரேக் அப்பா
ஆ ப்ரப்போஸ்லா பண்ல
ம்
சும்மா பாத்தேங்க அவ்
பாத்தொனே புடிச்சிருச்சு ஆ சேரி சேரி இது இப்ப கொஞ் ஸ்கூல் லைஃப் நல்லாருக்கா உங்களுக்கு காலேஜ் லைஃப் நல்லாருக்கா எதுக்கு ரொம்ப போங் என்ஜாய் பண்ணீங்க
எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப் நல்லா இருந்துச்சு
ஸ்கூல் லைஃப் பரவால நானே எல்லாருமே காலேஜ் லைஃப் தா ஜாலியா என்ஜாய் பண்ணேம்பாங்க நீங்க ஸ்கூல் லைஃப் சொல்றீங்க
இல்ல என்கு ஸ்கூல் லைஃப்னா காலைல எழுவே
ஓகே
சாப்பாடு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு ஜாலியா சண்ட போட்னு சாப்புட்டு ஈவினிங் வருவே திரும்பி ஓம்வொர்க்பண் திரும்பி ஆமா சாப்பாடெல்லா திருடி சாப்டுவேங்க
ஓ அந்த பழக்கம் ல்லா இருக்கா
ஆ ஸ்பெஷல் எடுத்து வந்தானா சொல்ல மாட்டா
ம்
கேட்கறதெல்லா இல்ல அதே பேக்ல கை வுட்டு எடுத்து சாப்புட்டு ஷேர் இப்ப நீ மத்யானோ சாப்ட்டு தூங்க
செரி செரி
ஸ்நாக்ஸ் எத்து வ ந்தா எடுத்து ஒழிக்க வச்சு வெளாடுவாங்க அந்நா நெறைய பண்ணேங்க இது காலேஜ் லைஃப்னா எந்த காலேஜ்ஜு ச டுவல்த் முட்ச்சோனே அந்த காலேஜ் தெரன்னுவாங்க
ம்
காலேஜ் சேந்துட்டா நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போனீங்களா செமஸ்டர் எழுதுறீங்களா அரியர் எத்தன
ஹோ
அது அப்டியே ரன்னிங் ஆய்டும் ஸ்கூல் லைப் எதோ சும்மா டேஸ்ட் வைப்பகங்க அது அப்டியே ஜாலியா ரெண்டு அடி வாங்கி தொடச் போட்டு இப்ப கூட ஜாலியா இருக்கலா சாருங்க திட்டுனாங்கனா கூட கொஞ்சோ ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி குடுத்தா கரெக்ட் பண்ணிகலா
யாருக்கு சாருங்களுக்கா ஓ சாருங்களுக்கு கரெட் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் போதுமா
ஒரு ஐஸ்கிரீமு பிஸ்கெட் பாக்கெட் ரெண்டு
அச்சச்சோ டிச்சர்ஸ் ச இப்டிலா கரெட் பண்ணிட்றதா
சண்டேஸ்லனா நான்வெஜ்ஜு
உண்மயா சொல்றீங்களா இப்டிலா டிச்சர்ஸ்க்கு வாங்கி குடுப்பீங்களா
உண்மயாவே வாங்கிகுத்து தா ஃபிசிக்ஸ் ரெக்காட்லா ஃபிசிக்ஸ் ரெக்காட்லா சைன் வாங்கிற கெமிஸ்ட்ரி ரெக்காடு எல்லா ரெக்காடுமே லெவன்த்துல ரெக்காடே எழுதாம சைன் வாங்கி பிராக்டிகல்ல தேட்டிஃபைவ் டெண்ட்டிஃபைவ் வாங்கன
ஆ எதுக்கு அம்பதுக்கா
இல்ல பிராட்டிகல் ஃபுல் ஃபுல் போட்டாங்க நா ரெக்காடே எழுதல ஒரு ஐஸ்கிரீமு
ம்
ஒரு பிரியாணி பாக்சு வெளிலந்து அழகாக பிரியாணி பாக்சு ஒரு ஐஸ்கிரீமு அவர் கையில ஒரு எறநூறுபா செலவுக்கு
அட அட லஞ்சோ குடுத்து பாஸ் ஆயிருக்கீங்க
அவளோ தா அதே குடுத்து அது குடுத்து அப்டே அவுங்கள இது பண்றது தா
சமசமானோ எங்க ஸ்கூல் லைஃப்லல்லா இப்படிலா கடையாது எழுதணுனா எழுதணு உக்காறுனா உக்காரனு நிக்கணுனா நிக்கணு
அது நீங்க படிச்சது அந்த காலோ இப்ப வந்து எல்லா டெக்னாலஜிலா வந்து வேற மாரிச்சி
ஆ டெக்னாலஜி மாறனதுனால ஐஸ்கிரீமு பிரியாணியு வேல செய்து
ஆ ஆ இப்போ டுவத்துல கூட என்னல நா ரெக்காட் எழுததுக்கு அப்டிதா கரெட் பண்ணி
ஓ லெவன்த்து ஓகே பப்ளிக் எக்ஸாம் கடையாது டுவெல்த்தும் அப்டியதா பண்ணீங்களா
நா தா லாஸ்ட்டு பேச்சு லவென்தது எழுதும் போது
ஓகே
நா இருக்கும் போது வந்து லெவன்த்து எக்ஸாம் நடந்துச்சு
ம் ஓகே ஓகே
நா முடிச்சதுக்கத்தா லெவன்த்து எக்ஸாம் இல்லன் சொல்ட்டு கேன்சல் பண்
பாருங்க உங்களல்லா எழுத வச்சிட்டு கவுவர்மெண்ட்டே வேணான்னு சொல்லிருச்சு எக்ஸாமே
நாங்க பண்றதெல்லா அந்த மாரி பக்கா வேல
ம் ம்
அதனால வந்து ஒரு இதுவாயிச்சு
சேரி சேரி டுவெல்த்து லெவன்த்து வந்து ஓகே லெவன்த்து டு்வல்த்து வந்து கோயடுடியா இல்ல பாய்ஸ் ஸ்கூலா
ம் நார்மல் பாய்ஸ் கூட தா கோயடா இந்த நல்லா தா இருந்துக்கோ
அப்ப நீங்க பாய்ஸ் ஸ்கூல தா பாய்ஸ் மட்டு தா படிச்சீங்களா
ஆமா கோயேட் கடையாது ஒன்லி பாய்ஸ் தா
ஓகே ஓகே கேள்ஸ்ல்லா தப்பிச்ட்டாங்க உங்ககிட்ட இருந்து
அவுங்க எங்களுக்கு மேல அவுங்களா
ம் இல்ல இல்ல ஸ் ஸ்கூல் சாருங்களே கரெக்ட் பண்ணா ஐஸ்கிரீமு பிரியாணி போயிருக்கு அப்ப கேள்ஸ் எல்லா படிச்சிருந்தாங்க இன்னு கஷ்டோ
கேர்ள்ஸ் எல்லா வந்து வாங்கி தராமே வந்து பேசியே பண்ருவாங்க
ம்
நம்ம பேசனா ஆகாது எதுனா குத்தா ஆகு
ம்
அதனால நம்புள்க்கு ஸ்கூல் லைஃப்னா ஜாலியாக்கு
சேரி சேரி
அப்டியே பசங்க கூட வெளாடினு
ம்
ஆனுவல் டேனா அப்டி அந்த ஆனுவல் டே இந்த ஆனுவல் டேன் சு
ஆமால ஸ்கூல் ஆனுவல் டேல்லா ஜாலியா இருக்கு
ஆ அந்த மாரி டான்ஸ் எல்லாம பண்ண மாட்டே
ம்
அத பாக்குறதுக்குனே போவோங்க நாங்க நாங்க டான்ஸ்
ஓ நீங்கல்லா ஹ க்ளாப் பண்ற கூட்டம்ஸ்சு
க்ளாப் பண்றதில்ல சும்மா சுத் எடுத்துட்டு வர்றது ய யார் யார் எப்டிக்கராங்க நல்லா இருக்கறாங்களா
உம்
நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டான்ஸ்சு எப்டிக்கிது
சேரி சேரி
எல்லா ஸ்கூல்லயு பாத்துட்டு
என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஸ்கூல் லைஃப்ஃப
என்ஜாய்னா அத்தா சொர்க்கமேன் சொல்லா
வாவ் பரவால்ல இன்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல்லா காண்டக்ட் இருக்குதா
ம் இருக்கு நாங்க வீக்லி ஒன்ஸ் குட பாத்துக்குனு வெளிய போய் சுத்தின்கிர்தா வேலயே
ஓ சூப்பர் சூப்பர் இல்ல த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லயா நீங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிட்டீங்க இன்னமா ஸ்கூல் ஃப்ரெண்ஸ்லா காண்டக்ட் இருக்குதா எல்லா சேத்து படிக்கிறிங்கலா இல்ல தனித்தனி காலேஜ் போயிட்டீங்ளா
தனித்தனி காலேஜ் தா நாங்க ஒரு ஏழ் எட்டு பேர்ருக்கறங்க நாங்க ஒன்னாவே எங்கனாலயு சுத்துவுங்க
சூப்பர் சூப்பர் சூப்பர்
ம் ஜாலியா ஹோட்டல் போய்ட்டு
உம் ம்
சாப்புட் வர்றது
சேர் சேரி
யாருக்னா பர்த்டேனா அது ஒரு ஃபங்க்ஷனா பண்றது
வா வெரி நைஸ்
அதெலா நல்லாருக்கு
இன்னுமே உங் பசங்க கிட்ட கான்டாக்ட் இருக்கற்தெல்லா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்ச
ஆ ஃப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம மிஸ் பண்ண கூடாது சில தேவயில்லாத ஃப்ரெண்ட்ஸ் மட்டு மிஸ் பண்ணிருனு
அதுவு கரெக்ட்டு தா தேவ ஃப்ரெண்ட்ஸ்ச நல்ல படியா வெ ச்சுகோங்க தேவயில்லாத ஃப்ரெண்ஸ்ச கட் பண்ணிக்லா
ஆமா நீங்க டீச்சர் தான் நீீங்க
ஆம்மா
நீங்க டீச்சராக்கத்துக்கு ஜாலியா இருக்கலா ஸ்கூல்ல
ஆம்மா எனக்கு ஒன்னு பிரச்சன இல்ல ஜாலியா தா போயிட்ருக்கு
ம் என்க்கு ஸ்கூல் லைஃப் திரும்பி கெடச்சா நல்லாருக்கு
வெரி நை நல்லாதா இருக்கு அப்ப நீங்க ஐடீ படிச்சிருக்க கூடாது இந்த எதாவது நம்ம டீச்சர் ட்ரைனிங் மாரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க திரும்பி ஸ்கூல் போயிருக்கலா
அது என்க்குல்லா அழுவ வந்துச்சு ஸ்கூல் விட்டு வரு போது
ம்
ஜாலியா இருக்கு ஸ்கூலனா
ஆமா
சாருங்கிட்ட அப்டியே பேசின்னு
ம் இல்ல இப்பயு பசங்கள்ல்லா அந்த அந்த டுவல்த் முடிச்சு டென்த் முடிச்சு எல்லா பசங்க வெளில போகு போது ஆஸ் அ டீச்சரா எங்களுக்கு கஷ்டமாதா இருக்கு இந்த ஒரு நல்ல பிள்ளைங்க பேட்சர்ஸ் போகுதே ஆனா பசங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்கன்னு நெனைக்கும் போது ஆறுதல் ஆகிக்குவோ
ம்
ஆனா பசங்க எங்கள விட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்டின்னு பசங்க எங்க கூடவே இருந்துட்டு பசங்க வெளில போறாங்கபோது ஒவ்வொரு வருஷ அந்த கஷ்டம் எங்களுக்கு உண்டு
ஆமா எங் எங்களுக்கு வந்து கிளாஸ்லே நாங்க ஒரு பத்து பேர் நானு ஒரு பத்து பசங்கங்க
ஓகே
நாங்க பத்து பசங்க தா கொஞ்சோ அடங்காதவங்க நா கொஞ்சோ வால்த்தன பண்ணுவே நானு
ம் ம்
நானு சாரவே கொஞ்சோ கிண்டல் பண்றவே
ஓ
அவரே வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு
சேரி சேரி சேரி அப்பறோ டீச்சர்ஸே கிண்டல் பண்ணா சொல்லுவாங்க தான
அவர்கிட்டே அப்டியே வெளையாடிக்கின்னு
ஓகே ஓகே இல்ல உங்க ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டீங்க ஸ்கூல் லைப்னா சொர்க்கம்னு
அது சொர்க்க தா அந்த சொர்க்கோ திரும்பி கெடைக்காது
ம் அது நம்ம எப்போதுமே முடிஞ்ச டைம் நம்மளுக்கு ரிட்டன் வ வராதுல்லையா எனக்கு அதுதா இப்பயு ஒண்ணு இல்ல நீங்க காலேஜ் லைப் இன்னு ஒன் இயர் இருக்கு அந்த டைம் இஸ் கோல்டுங்கிற மாரி இருக்கற ஒன் இயர்ர காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க
எங்க என்ஜாய் பண்றது எனக்கு வந்து பசங்க அந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டேன்றாங்க
ம் ம்
நா வந்து கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்ன்றதுனால எந்த ஒரு இதுவு பண்றது இல்லத்தா
சேரி சேரி சேரி கடவுளோடயே இருந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க
அ
சரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையு கேட்டேன்னு சொல்லுங்க லைஃப் எப்போது என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா
ஓகே
ஒகே வைக்கட்டுமா
அ ஓகே தங்க்ஸ்
தேங்க்ஸு தேங்க்ஸு